ஹலோ
தோழர் எப்டி இருக்கீங்க
பக்கம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம்
சரிங்க
உங்கள் சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி எப்டி இருக்கீங்க நலமாக இருக்கீர்களா சாப்
ம் நல்லா இருக்க தோழன் நீங்க எப்டி க்கீங்க
மிகவும் நலமாவ இருக்கே நா நல்லது நல்ல நல்ல விஷயம் ஆ் சாப்ட்டே நீங்க என்ன சா அப்படிங்க
ந கா எரா தூக்கு தோழர்
ஆ நல்லது நல்லது நல்ல விஷயம் அப்புற நா வந்து சாம்பார் தா சாப்ட்டே
கே காய்ல கார குழம்பு முட்ட இப்போ ம் மதியம் வந்து எற தொக் இப்ப
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நல்ல விஷய
இப்ப உங்க ஊர்ல விவசாய எல்லா எப்பிடி பண்றாங்க
விவசாயல்லா நல்லாதா போயிட்டு இருக்கு எங்க ஊர் ல இப்பித்திக்கு நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஆ நாங்களே ட்டு பயிரிட்டு எங்களுக்கு தேவையானந்து நாங்களே எடுத்துப்போ என்னன்னா இப்ப பயிரு போய்ருவ இடுவோ பயிரட்டுமனா அது தேவையானது ஆறு மாசம்க்குள்ள வந்துரு ஆறு மாச தேவையானது பயிர் தா நாங்கச் சேமித்து வைத்து எங்கள குத்திவிட்டு நாங்களே சாப்பிடுவோ அது மீண்டு நெஸ்ட் ஆறு மாஷ் த் கெடைச்சி மீண்டு எங்களுக்கு பயிரிடுவதில் எங்களுக்கு ஆர்வோ பட் நாங்க ஆறு அதுல பாதி மட்டு எடுத்துப்போ ஏன்னா நாங்க பத்து மாசோ தேவையான நெல்ல நாங்க பஸ்ட் நா சேமித்து வைத்ததா இன்னு ரெண்டு மாசம் தேவையான மட் நாங்க எடுத்து வைத்துகுனு மீதி இருகுத நாங்க கடையில போடுவோ இப்பிடிதா எங்க வேல விவசா விவசாயம் எங்களுக்கு தேவையானந்த நாங்களே எல்லாத்திது பண்ணீன்னா நாங்களே இப்ப விவசா எங்களுக்கு எங்க இந்த மாரி எல்லாருமே பண்ணாலே விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்
ஆமா தோ இப்ப யாருமே அதெல்லா பண்ண மாடறாங்கள விவசா சாயன்றதே வானான்றாங்க அப் இப்பிடி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வர ஜென்ரேஷன்ல எப்பிடி இருக்கணு அப்படின்னு தெரியல இல்ல இப்ப எல்லாமே செயற்கைய தா வந்திச்சி எதிமே இயற்கையா வர்றது இல்லல இப்ப நாங்க கூட போட்டுருந்தோ நெல் பயிர் எல்லாமே நாங்க விளச்சிருந்தோ கீ அந்த மாரி நாங்க அரப்போ கடைல பாதிக்கு போட்டுருவோ அதா நீங்க சொன்னீங்க ஒரு பத்து மூட்ட மட்டு வீட்டுக்கு எத்து வெச்சிருப்போ அந்த மாரி நாங்களு பண்ணிருந்தோ இப் இப்ப அது ரீசனா பண்றது இல்ல இப்போ ஒரு ஒன் இயரா
ஆமாங்க ஆனா
தண்ணி பிரச்சனைதுனால அதனால பண்றது இல்ல ஒன் இயரா மத்தபடி நம்ப காய்கறி எல்லாமே நாங்க வீட் லதா போட்றோ இப்ப வீட்ல நம்பஸ் இயற்கையா போட்டு சாப்புட்தான நம்
கண்டிப் ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
க கடைல போயி வாங்கி சாப்பட்றாங்க காய்கறில்லா எல்லாமே கடைல போய் வாங்கி சாப்பட்றாங்க இப்ப நம்ப அப்டி கெடையாதல்ல
லாரு ஒடம்பு இப்போ சோர்வாகதா இரு க்கிறது அந்த காலத்தில்லா வந்து பாத் த்தீங்கன்னா ஆ எப்டின்னா உழறக்கு முக்கியத்துவோ கொடுப்பாங்க ப்டின்னா உழ அதா இருக்கறதுலயே வந்து உழவுத் தொழிலு உயர்ந்த தொழிலு அதுக்கு எடுத்தாக அவங்க எ முன்னோர்கள்ல நம்ம இப்போ சொல்லுவோ ஏன்னா அவங் சோ அந்த மாரி நம்ம மு முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில யாரு அந்த மாரி இரு க்கறது இல்ல உழவருக்கு முக் கியத்துவோ குடுக்குறதில்ல இப்பத்திக்கி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரு பழுது சாப்பட் ற ஆளுன்ட்டு யாரு அந்த அளவுக்கு இல்ல குறைவாக தா இருக்காங்க
இப்போ கூழ் குடிக்க மாட்டீங்க றாங்க அ தல்லா அவங்களுக்கு ஒரு ஃபேஷனா ஆயிப் போச்சி. இதெல்லா குடிக்கக் கூடாது குடிக்க மாட்றாங்க
ஆ ஆமா கண்டிப்
அந்த மாரி இருக்காங்க. இப்ப நாங்கல்லா பாத்தீங்கன்னா கெ நாங்க கெவுரு கஞ்சி காசுவோ கெவுரு அட சாப்டுவோ இந்த மாரி நை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லா இந்த மாரி செய்வோ இப்ப அதே மாரி நாங்க காய்கறி வாங்குறதுனா ஒன்னு ரெண்டு வங்காயொ இந்த மாரில்லா தா வாங்குவோ பீட் ரூட்டு கேரட் இதுல்லாந்தா நம்பளான்ட கடெக்காது அதுனால இது கடைல வாங்னோ மத்தபடி தக்காளி கருவப்புல பச்ச மெளகா எல்லாமே நம்ப வீட்ல போடுனு கீர கருவப்பில இந்த மாரி இதுலா நம்ப வீட்ல வெளைக்கலா ஆனா இப்ப மறு நா மத்தவுங்கள பாத்திங்கன்னா எப்டி சொல்றது அவுங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு ஒரு கடைக்கு போறாங்க அந்த கடைல பாத்தீங்கனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு உள்ள ஆனா உள்ள பாத்தா நல்லாருக் காது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ஹன்ட்ரடு அன் ட்ரடு அன்ட்ரடு பர்ஸன்டேஜுக்கி அ உண்மையான நிலவரத் இப்பதா நீங்க எங்ககிட்ட சொல்றீங்க இந்த காலத்துல என்ன அவசியமோ இல்லயோ அத நீங்க எங்க கிட்ட கூறிங்க நல்லது நல்ல விஷ்யொ நல்லது
இப்ப பாருங்க இப்ப ஒரு சூப்பர் மார் கெட்டு போறாங்க கீர நம்ப இதுவே நம்ம முருங்க சி முருங்கக்கீர அந்த செடில்லா வச் அந்த மரம்லா வச்சொம்னா நம்ப வீட்லந்தே எடுத்துக்லா முருங்கக்கீர முருங்கக்காய் இப்ப அதுவே அவுங்களா போய் சூப்பர்மார் கெட்ல வாங்குறாங்க அது எவ்ளொ குட்த்து வாங்குறாங்க நாப்பருபா அம்பருபா அப்டி குட்த்து வாங்குறா அது பாக்கர்துக்கு வெளிய‌ பாக்கர்துக்கு சும்மா தண்ணி தெளிச்சு அந்த மாரிலா வெச்சு
ஆமாங்க ஆனா அந்த அந்த சூப்பர் மார் மார்க்கெட்டோட ஆ முதலாளி நம்மகிட்டந்துதா வாங்குவாங்க ஆனா நம்ம கிட்ட எவ்ளக்கி வாங்குவாங்கனு பாத்தீங்கனா வெறு பத்து ருபா பதினஞ்சு ருபா அந்த அடிப்படைல தா வாங்குவா ரு ஆனா அத‌வாங்கி அவுங்க விருப்ப ஒரு இது விற்பன செய்யும் போது அத நா மூணு மடங்கு விற்பன செய்யறாங்க. இதில் யாருக்கு மு ம முக்கியத்துவோ குடுக்கறாங்க. இந்த ஒர் விவசாயிகிட்ட இருந்து நீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குனாலு பதனஞ்சு ரூபா குடுத் து வாங்குவது யாரும் சாத்தியமே இல்லை. அப்டி ஏன்னா பதனஞ்சு ரூபாய விட்டு எனக்கு பத்து ரூபாய்க்கு குடுக்குறீங்களா ஒம்போது ரூபாய்க்கு குடுக்குறீர்ங்களா அப்படினு என்று பேரம் பேசுகிறதுருக்கு என்று இந்த உலகில் நம் வாழும் தமிழ்நாட்டில் அதிகம் மிகவும் அதிகம் ஏன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நாப்பது ரூபாய்க்கி நீங்க முப்பத்தி ஒம்போது ரூபாய் கூட யாரும் பேரம் பேச ஒருத்தரு இல்ல இதுலயே தெரியுது நம்ம ந் நம்மோட நிலவரோ என்ன நம்மோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்ட்டு இதுலயே நமக் கு ரொம்ப தெளிவாக தெரிகிற
ஓ இப்ப அதா இப்ப நம்ளா மாரி இருக்கும் விவசாயோ பண்றவங்களாண்ட தா பேரம் பேசுவாங்க இது முப்பது ரூபாய்க்கு குடுங்க கீர என்னா இவ்ளோ ரேட்டு இரவத்தஞ்சு ரூபாய் இரவது ரூபாதா நா தருவே அந்த மாரி சூப்பர் மார்க்கெட்ல அவங்க பேரம் பண்ண மாட்டாங்கல்ல சூப்பர் மார்க்கெட் போனா வாங்கினு வந் துருவாங்க அவங்க இப்ப நம்ம பா எப்டி பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் எல்லா ஃப்ரஷ்ஷா இருக்கா மாரி இருக்கு ஆனா உள்ள அரிஞ்சு பாத்தாதா தெரியு அழிவி போயிருக்கு ஆனா நம்மளாண்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா ந எதுமே வாங்க மாட்டாங்க இது வி இதுவே ஆ சூப்பர் மார்க்கெட்ல அவங்கல்லா விக்கிற ஆ அங்க நல்லா இருக்கு ஏனா பாக்குறதுக்கு ரிச்சா இருக் இப்ப பெரியக்கடையா இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
அப்டி வாங்குவாங்க
அதுக்கானதுக்கு பேரு வேற பெயர் எதோ இருக்கு ஐபிரிட் என்னமோ சம்திங்
ஆமா இப்போ எப்டி சொல்றது கொய்யா சின்ன கொயா செடி இருக்குல அதுல கொயாக்கக்காய் சின்ன செடியில நம்ம அப்பத இருந்து சின்ன செடில கொய்யாக்கா காச்சிருக்கா இப்பதா ஏனா ஹைப்ரேடு அது ஏனா எப்டி சொல்றது ஊசி போட்டு எல்லாமே இது
கண்டிப்பா ஆனா அது அதைதான் மக்கள் இப்ப விரும்பி சாப்பிடுகிறார்கள் விரும்பி உண்கிறார்கள் விரும்பி எல்லாத்துக்கும் அதுக்கு தா ஆர்வத்த காட்டுறார்கள் தென்னை மரோமென்றால் உ ரெண்டு மாடி வீடுக்கே அளவில் இருக்கும் தென்னை மரோ ஆனா இ இப்பிருகிற காலகட்டத்தி தில் என்னை விட ஹைடு குறையாக தா இருக்கின்றது ஆனா அந்த மரத்தின் காய மட் அப்றந்தா இப்ப சாப்பிட்ரார்கள் அது
ஆமா இப்ப இல்ல தோழர் இப்ப யாருமே அத பராமரிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா இப்போ ஹைப்ரேட் இப்ப மாடி தோட்டோனு ஒண்ணு வக்கிறாங்கள அது ஃபுல்லா ஹைப்ரேடாதா இருக்கு ஏனா கொயா சின்ன கொயாக்கா மரத்துலருந்து கொயாக்கா காய்க்குது மாமரத்துலருந்து சின்ன மாங்கா காய்க்குது அதெலா எப்டி பாருங்க சின்ன சின்ன மரத் துலருந்து எதுனா காய்க்குமா நம்ம வீட்டுல போட்டு நம்ம வீட்டுல வளைஞ்சத சாப்ட்டு அது எப்டி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆமா கண்டிப்பா கண்டிப் பா நீங்க சொல்றது எல்லா அனைத்தும் உண்மை அனைத்தும் இன்றைய காலம் கா நிலவரம் எல்லாமே இந்த மாரி நம்ம நம்மள மாரி இந்த மாரி ஜென்ரேஷன்ல இந்த மாரி யாரு உரியா இந்த மாரி உரயாட்னால் தா இந்த நாடு நம்ம கலாச்சாரோ எல்லா னு உயர்மே தவிர ஆ இந்த காலகட்டத்தில் யார் வில்லாட விரும்ப மாற்றார் கள் ஏனனென்றால் எல்லாம் தொலைபேசி தொலைப்பேஸ் கேம் பிரி ஃபயர் ஃரீப் ஃபயர் ஃப்ரீ ஃபயர் யாரும் அந்த விளையாட்டுக்கு கூட ஆரோக்கியமா போய் விளையாடணும் யாருக்கும் கூட அந்த சிந்தனையே இல்லை
இப்ப பாருங்க தோழ அப்ப இருந்துவங்க எப்டி மாடி மேல ஏர்றாங்க எற றங்கறாங்க இப்போ எதுவுமே முடில ஏன்னா அப்ப சாப்ட்டுந்த சாப்பாடு வேற இப்ப சாப்பற ஃபுட்டு வேற அப்ப நம்ம அப்ப எப்டி அவங்க நெல்லு வெல அந்த ரைஸ் சாப்டுவாங்க அந்த ரைஸ் எப்டிரு எல்லோ கலர்ல இருக்கு லைட் இப்ப பாருங்க ப்யூர் ஒயிட் கலர்ல இருக்கு அந்த நீத் தண்ணி அதை விட ப்யூர் ஒயிட்ல இருக்கு இப்ப எப்படி நம்ம மேல ஏறி இறங்கவே முடில காலு அப்புடி வலிகுது இப்ப இருக்கற ஜென்ரேஷன் இன்னு வர ஜென்ரேஷனுக்கு எப்டி இருக்கு பாத்
முன்னோர்களுகெல்லா எப்டின்னா அ அவுங்களுக்கு தேவையான வாகனங்கள் த் வாகனங்கள் என்றால் சைக்கிள் மிதிவண்டி மட்ருமே தா இருந்தது அக்காலத்தில் இக்காலத்தில் சொகுசு வண்டி சத்தமே இல்லா வண்டி பல்வேறு பல பல்வேறு வகையான வண்டிகள் வந்து இதனால் மக்களுக்கு வந்து சொகுசு என்ற இடம் வந்து விட்டது இதனால மிதிவேண்டி நீங்க போனாலு நீங்க மிதிவண்டில போன் ந்தாலு உங்குளுக் க்கான ஊதியம் காலுக்க உங்க உடும்புக்கான ஊதியம் கண்டிப்பா வந்துரு நீங்க கால் மிதித்தால் மட்டுமே தா மிதி வண்டி ஒரு எடத்தலிருந்து இன்னொரு எடத்துக்கு நகரு அப்டி இல்லன்னா நகராது ஆனா இப்ப இக்காலத்துலல்லா கையிலேயே காலுக்கு எதுக்குமே வேல இல்ல
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது இப்ப எல்லா மர இப்ப எல்லா பு ஃபுல்லா மர வச்சா நம்ம அப்பதைக்கு ஆளுங்க எப்டி போய் வெளியே போய் காத் து வாங்குவாங்க உக்காந்து இந்த மாரி எல்லாரு கும்பலா பேசி இப்போ ஏ சி வந்துரு ஃபேன் வந்துரு ந்துரு யாரு வெளியே போக மாட்டேங்கிறாங்க உள்ளயே க்காங்க இந்த மாரிலா நம்ம எதுவுமே இயற்கையா இல்லல்ல நம்மளுக்கு வெளிய இப்ப நம்ம யார்னு ஒரு மாங்க மாமரோ துண்ட்டு ஒரு மாங்கோட்டய துண்ட்டு போட்டா மாமரோ வள்ந்துரு அங்க வெளியே உக்காதுன்னு ஜாலியா பேசலா ஆனா இப்ப இருக்கிற நெலம அப்டி இல்லல்ல ஃபேன் வந்துச்சு இப்ப நம்மளுக்கு எவ்வளவுழு குழுகமா இருந்தாலு ஏ சி போட்டுக்கலா அந்த மாரி அப்போ உன்னு வரது ஜென்ரேஷனுக்கு என்னான வந்துரு பாருங்க வீட்டு நம்ம மேல போறதுக்கே ஏ இது வந்துரு போல போடம்போதே குழு குழுனு இருக்கா மாரியே வந்துரு போல வர ஜென்ரேஷன்ல சரிங்க தோழர் இவ்ளநேர பேசுனதுற்கு ரொம்ப நன்றி தோழர்
ஆ கண்டிப்பா ஆ நன்றி நன்றி நன்றி நன்றி